ஹலோ
ஹலோ ஆ அக்கா என்ன பண்றீங்க ஆ கேக்குதுகா உங்களுக் கேக்குதா ம் நானும் சும்மாதா சாப்புட்டு அப்டியே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் இன்னு கொஞ்ச நேரத்துல தூங்கணு
ம்
ம் நீங்க சாப்ட்டீங்களா என்ன சாப்ட்டீங்க
நானா இன்னைக்கு நாங்க வெஜ் தா இன்னைக்கு என்ன இட்லி எங்க வீட்ல நாங்க நைட்ல வந்து டிஃபன் தா சாப்டுவே நானு அதுனால இட்லி
ஓ ஓகே ஓகே ஓகே இட்லியா இட்லி தோசையா
ஆ இட்லி தான் டா சாப்ட்டே
ஓகே ஓகே ஓகே ம் நானு நா தோச தோச சாப்ட்டே இட்லிக்கு என்னது என்ன சார் சைடிஷ் சட்னியா நீங்க
ஆமாடா நீங்க
அங்கயு சட்னி, சாம்பார்
ஆ சேரி சேரி ஓகே, அப்பறோ நாளைக்கி என்ன ஸ்பெஷல்
நாளைக்கு காலையில வந்துட்டு மட்டன் லிவர் அண்டு பிளட்டு அ அது பிளான் பண்ணிருக்கோ, ஆமா ம தியோ வந்து ஒரு ஆ கோட் செட்டிங் போறே சோ அங்க போய் நல்லா சாப் டுக்லா
ஆ செரி செரி அப்ப பெரிய விருந்துதா நாளைக்கு எங்க வீட்ல அம்மா அம்மாவாசன்னு சொல்டாங்க அதுனால எதுமே இல்ல பட் இருந்தாலு நா வந்து ஒரு தொட்டில் ஃபங்க்ஷன் போறதுனால அங்க பிரியாணி போடுவாங்க அங்க பிரியாணி சாப்பிடுவ
என்ன பிரச்சன
ஆமா பிரச்சன இல்ல எனக்கு பிரச்சன இல்ல, ஆ அவங்களுக்குலாந்தா பிரச்சன
ஓ ஓகே ஓகே ஓகே, சரி சரி ஆ இது நா உங்கள்ட என்ன கேட்டுருந்தேன்னா கரெக்ட்டு பிரான்னுனா
எறா
எறால் எறால் அது
ஆ கரெக்ட்டாதான சொன்ன நானு
ஆனா ஸ்குவிட்டுக்கு என்ன தமிழ்ல்ல
அது எனக்கு எனக்கு நா அது மாரி ஒண்ணு கேள்விப்பட்டதே இல்ல
ஸ்குவிட்டுனு சொல்லுவாங்கல்ல ஸ்கிட்டா ஆஹ ஸ்குவிட்ன்னு ஒன்னு இருக்கா இல்லையா நா தப்பா
இருக்கு ஆ இருக்கு இருக்கு இருக்கு இருக்கு அது தெர்ல அது ஒரு மாரி ஆக்டோபஸ் மாரி இருக்கும்மா அது
ஆ மே பி மே பி நா சாப்ட்டதுல்ல நானே கிராப்பே சாப்ட்டதில்லங்கிற எங்க இத சாப்ட போற
ஆமா இப்ப ரீசண்டா வந்து அது அது ரொம்ப ஃபேமஸ் ஆயி
ஆ ஸ்குவிட்னா வந்து கனவாவா கன
ஆமா ஏதோ ஒரு மீனு பேருதா அது ஆக்ஸ்சுவலா மீனு பேருதா ஆனா நா சாப்ட்டது இல்ல இது வரையு
மினி அக்டோபஸ்கா
ஆமா இதுவரையு சாப் ட்டது இல்ல ஐயோ இது பாத்தாலே நல்லாவே இல்ல
ம் அ அ சாப்ட்டு பாத்தாதானே தெரியு
எனக்கு ஸ்மெல் வந்தா சாப்ட மாட்டே
கிராப் நல்லா இருக்குமோ
ஆ நல்லா இருக்கு ரொம்ப ஸ்மெல் வராது ஆ கொஞ்சோ நறைய மசாலால்லா போட்டு செஞ்சா ஸ்மெல் வராது ஆ ஸ்மெல் வரலன்னா நல்லாவே இருக்கு நல்லா ஆ இதல்லா போகு சளி புடிச்சது எவ்ளோ ஜொரோ இருந்தாலு இந்த டைப்ஃபைட் பீவர்ல வந்த நல்லாவே கேக்கு அது
ஓகே ஓகே அனா அது ஃபுல்லா வந்து அ ஹாடா இருக்கற மாரி இருக்கு அதுல ஃப்ளஷ்
ஆமா அது நா ஆமா உடச்சு ஆமா உடச்சு தொழிச்சி சாப்ட சொல்லுவாங்க இதே வந்து அ சொல்லுவாங்க அந்த ஆ இது எல்லா கடைக்கு பாத்தியா அது பேர் என்ன நெலத்துலலா கெடைக்கு அது பாத்து அ நண்டுன்னு சொல்லுவாங்க அதல்லா வந்து அரைச்சு சாப்டுவாங்க அரைச்சு சாப்ட்டா ஆ இதவா அது பேரு என்ன சளியெல்லா போயிடும்ட்டு அரைச்சல்லா சாப்டுவாங்க
அப்படியா அந்த செல்லோடவே வா
ஆமா அப்டி செல் அது செல்லு ஒட சிட்டு அது உள்ள இருக்க ஃபிள இது எனக்கு கரெக்ட்டா சொல்ல தெர்ல அனா அது மாதிரிதா சாப்டுவாங்க அத அரச்சிதா நசுக்கி சாப்டுவாங்க அத நா அம்மிக்கல்லெல்லா இருக்கும்ல்ல அம்மிக்கல்ல போட்டு நசுக்கி சாப்ருவாங்க அத
ஆ ஆ ஆ
எங்க வீட்ல அவ்ளோ பெருசா இல்லாதலா போட மாட்டோ அனா இப்ப எங்க சொந்தக்கார வீட்ல பண்ணுவாங்க அவுங்க அப்படிதா பண்ணுவாங்க நசுக்கி அவுங்க வீட்ல ஆ எங்க வீட்ல வந்து கொஞ்சோ எப்டி சிக்கன் மட்டன் அது ஜென்ரலா சாப்புடுவோ இது மாரிலா வந்து நசுக்கி சாப்ட மாட்டோ அ கொஞ்சோ ஸ்மெல் வந்தாலு நாங்ளு அப்பாவு சாப்ட மாட்டோ
ஓகே ஓகே
ம்
நானு ட்ரை பண்ணணு நண்டு வாயின்ட் வந்து
ஆ நீ ட்ரை பண்ணு நல்லா இருக்கு
ஓகே ஓகே
நீ வெளிய எங்கயுமே போய் சாப்டது இல்லயா அது மாரி
ஆஹா நானு நண்டு மட்டு சாப்ட்டதே இல்ல நண்டு அ ஸ்குட்டு இந்த மாரி சீ ஃபுட் பெருசலா சாப்ட்டது இல்ல மீன் சாப்ட்டுருக்கே நெ நெறைய வாட்டி பட்
ஆக்சுவலா நாங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு அங்க வந்து நாங்க ட்ரை பண்ணோ அங்க வந்து என்ன ட்ரை பண்ணோனா ஆ ஃபிஷ் பிங்கருன் சொல்லுவாங்க அத ட்ரை பண்ணோ அது எப்பயுமே பசங்களுக்கு பிடிக்கு எப்பயுமே நாங்க ட்ரை எப்பயுமே போவோ போய் சாப்புடுவோ அனா வந்து நாங் ஒரு ஒருவாட்டி போனதுக்கு அது நல்லாவே இல்ல அது ஒரு மாரி ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு அதுல இருந்து முடிவு பண்ணோ வெளிய போனா சீ ஃபுட்டு சாப்புடக் கூடாது அப்டின்ட்டு மே பி நாங்க தப்பான டேல தப்பான டைம்ல போயிட்டோம்மா என்னன்னு தெரில அனா வெளிய போனா நம்ம மட்டன் சிக்கன் வந்து எப்பயிமே ரெகுலரா சாப் அப்டி இருப்பாங்க தாங்க அவ்ளவா தெரியாது டிஃப்ரென்ஸ் ஆனா இது வந்து ரொம்ப ஃபுட் பாய்சன் இத்தனிக்கு ரொம்ப பெரிய ரெஸ்டாரண்டட் தா அந்த ஊர்ல இருந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து நம்ப ஒன் டூ த்ரீல ஆ மூணு பிளேஸ்ல ஏதோ ஒரு பிளேஸ் வந்துரும்னு பாத்துக்கோயே அவ்ளோ பெரிய ரெஸ்டாரன்ட்ல இப்ப பிரச்சன
அ
ஃபுட் பாய்சன் ஆயிட்டு ஒரே ஆ ஆ அது ரொம்ப எங்களுக்கு செலவு மேல செலவு
ஓகே ஓகே நா வந்துட்டு ம் ம் கரெக்ட்
அன்னில இருந்து ஆர்டரு பண்றது இல்ல நீ வெளில எல்லா போய் சாப்ட மாட்டியா
போவே அ எப்பயாச்சு ஆனா பெருசா இந்த மாரி சீ ஃபுட் ஹோட்டலுக்கு போனது இல்ல நா ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு ஹோட்டல்ல ஒரு சின்ன கட ஈவ்னிங் ஸ்நாக் மார் இருக்கு அங்க வந்து மீன்னு இருக்கு ஃபிஷ் ஃப்ரையு அதுக்கப்றோ வந்து இந்த மாரி நண்டு சூப் இருக்குன் சொன்னாங்க சேரி இன்னைக்காச்சி போய் நண்டு ட்ரை பண்ணுவோமே நண்டு சூப் எப்டி இருக்குன்ட்டு வாங்கனா வெறுசூப் மட்டுதா இருந்துச்சி நண்டையே கானோ நண்ட கானோ ஆமா அதுக்கப்புறோ வெறு சூப்ப குடிச்சிட்டு மீன் வாங்கி சாப்புட்டு வந்தே
அதுல அது மாரி எல்லா என்ன பண்ணுவாங்கன்னா அவுங்க அரச்சி ஊத்திருப்பாங்க நண்டு சூப்புல வந்து அரச்சி ஊத்திடுவாங்க நல்லா மசாலால்லா போட்டு ரொம்ப வந்து அ எப்டி சொல்றது அது சாப்டும் போதோ எங்களுக்கு மூக்குல எல்லா தண்ணி வந்துரு மூக்ல கண்ல எல்லா தண்ணியூ வந்துரு ம்
ஓகே ஒ
சேர் நீ வேனா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு ஆனா எங்க வீட்டான்டல்லா எப்டி ன்னா இ நண்டு சூப்லா தனியா இருக்கு இப்போ நாங்க இருக்க ல வந்து நண்டு சூப்பு இருக்கு ஆனா கூடவே வந்து இந்த பீஃப் எல்லா செய்வாங்க அது எங்களுக் புடிக்காது அத் அதனால நாங்க வந்து அது ட்ரை கூடோ பண்ண மாட்டோ அந்த ரெஸ்டாரன்ட் அதே மார்தா பாப்போ அது இருக்கு அப்டின்னா நாங்க போமாட்டோ
சரி சரி ம்
அத் அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எலாலா கொஞ்சோ நறைய போவோ இப்போ போர்தே இல்ல இப் இப்ப மோஸ்ட்டா ரெஸ்டாரன்ட் போறது இல்ல எல்லா ரொம்ப ரேட் எல்லா கூடிருச்சி இப்போ ரீசண்டா ஒரு ரெண் நாளைக்கு முன்னாடி ஆ ஆ எங்க பாப்பா கேட்டுட்டே இருந்தா செரி அவோ ட்ரீட் கேக்குறாளேன் சொல்லிட்டு போய் ட்ரீட் வெச்சோமா ரொம்ப பெருசால்லா சாப்பல்ல அங்கவே வந்து ஆ லிமிட் லிமிட்டடாதா ம் சர்வ் பண்ணி இருந்தாங்க ஆ லிமிட்டா சர்வ் பண்ணாங்க இப்டி கொத் ஆ சிக்கன் நாங்க வந்து கிள்ளி பரோட்டா ரொம்ப புடிக்கு அது இல்ல அங்க அதுக்கு பதுலா அவுங்க வந்து என்ன குடுத்தா பட்டர்நானு சிக் அதுக்கப்புரோ வேற என்ன சாப்ட்டோ ஆ எதோ ஆ பெப்பர் சிக்கனு அப்பற இன்னொன்னு வந்து சாப்ட்டோ அந்த மட்டன் மட்டன்லியே கீமா மாதிரி எதோ ஒன்னு அது சாப்ட்டோ அப்புறம் லாலிபாப் இவ்ளோ தா சாப்ட்டோ ஆனா பில்லு மட்டு பாத்தன்னா டூ தௌசண்ட் மேல வந்துருச்சு பில்லு இது நார்மலா எப்பயு சாப்பட்றதா பில் அட்லீஸ்ட் ஒரு பில்ல ஒரு தௌசண்ட் டூ ஹண் அது மாதிரி வரும் எப்பயு தௌசண்ட் டூ ஹான்டார் தீரீ ஹான்டார் அவ்ளதா வரணும் ஆனா இந்த ரேட்னால அவ்ளோ அதிகமா ஆயிடுச்சு அதனால எங்கேயும் போயி சாப்பிடறதுக்கே பயமாருக்கு
கரெக்ட்டு தான் அது மாறி ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல்லாம் போனம்னா மினிமம் ஒரு த்ரீ தௌசண்ட் எடுத்து பேக்கெட்ல செலவு கட்டாயச்சு இருக்கணும்
ம் இதுக்கு நாங்க வேஸ்ட்ல்லாம் பண்ண மாட்டோம் என்ன சாப்பட்றமோ நாங்க என்ன சொல்லுவோனா இப்போ இல்லன்னா கூட அடுத்த வாட்டி நம்ம அத ட்ரை பண்ணிக்கலாம் இப்ப என்ன அப்புறமா அது மட்டும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டு அப்புடிதான் போனோம் பட் ஆனா வந்து அங்க நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதது ஒன்னு ஒரு ஒரு டிஷ்ஷூமே வந்து ஆ ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அது மாதிரிதா இருந்தது அதுக்கு கம்மி எதுவுமே கிடையாது
ம் ஓகே ஓகே
சோ அதல்லாம் இப்பல்லாம் பாத்து போணும் போல அத ரெண்டு நாளைக்கு முன்னாடி
அப்புடியா அதுக்குள்ள பெருசா கடைக்கு போமாட்டேன்னு வேற சொன்னீங்களே கேட்டா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவ தா வரும் போனங்கறீங்க
ரெண்ட் இப்பதா பெருசா கடைக்கு போ மாட்டேன் அப்பல்லாம் வாரத்துக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி போயிடுவோம் வாரத்துக்கு ரெண்டு நாள் கூட நிறைய போயிருக்கோ அதான் இப்போ வந்து பா தம்பி குட்டி பையன்ல நிறைய வீட்ல சமைக்க சமைக்கணும்னா கூட ஹெல்ப் வேணும் அப்புடின்ட்டு அதனால அவர் என்ன சொல்றாரு வா போலாம் நம்போ வெளிய போய் சாப்பிட்டு வந்தர்லா அப்புடின்னு வெளிய போய் சாப்பிட்டு வந்துறுவோம்
ஓகே ஓகே ஓகே
பட் இப்ப தான் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு
ம் ஓகேங்கா ஓகேங்கா
சரிடா நான் அப்புறமா பேசுறேன் பை ம்